ஹலோ
ஹலோ வணக்கம் சொல்லுங்க
ம் சாப்ட்டாச்சா
ம் சாப்ட்டச்சி நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டாச்சி
ஓகே ஓகே ஓ
ஹ ஹ ஹம் இதோ ஸ்கூல்ஸ்ல்லா ரீஓபன் பண்ட்டாங்கல
ம்
நமக்கு அத ம் சைல்டுஹுட் மெமரிஸ்லா ஞாபம் வந்துச்சி
ம் ம்
எல்லா ஏதாது டிஃரன்டா எதாவதுனா ஆ டிவிட்டிஸ் இது மாரில்லா பண்ணிருக்காங்களா உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாரி
ஸ்கூல்லைங்களா
ம்
ஸ்கூல்ல புதுசா நாங்க என்ன பண்ணிருக்கோ அப்பிடின்னா பெருசா ஆனுவல் டேல்லா கொண்டாடுவோ சோ இன்னொன்னு என்னன்னா இந்த அ சோ இந்த டீச்சர்ஸ் டே அண்ட எல்லாத்துக்கு தினம் மேமுக்கு சர்பரைஸ் பண்ணுவு அது ஒன்னு இருக்கு டிஃப்ரண்ட்டா பண்ணிருக்காங்க மீன்ஸ் வேற அ கர்டா ஞாபக வரல உங்களுக்கு ஏதே அது மாரி இருக்
டூர்ல்லா போயிருக்கீங்களா டூர்ல்லா போயிருக்கீங்களா டூருக்கெல்லா
ஆ டூர் ஆ அதெல்லா போயிருகோ அது வந்து ஸ்கூல் இப்ப படிக்கும்போது பெரிய லாங்கா கூட்டு போ மாட்டாங்க
ஆ
ஆனா போயிருக்கோ கூட்டிகிட்டு போயிருக்கோ பக்கத்தில் ஜூ கூப்டு போவாங்க சோ அதுக்கெலா போயிருக்கோ அங்கெலா போயி ராவடி பண்ணுறது இந்த மாரிலா பண்ணோ ஒரு டைம் என்ன பண்ணிட்டோ ஜூஸ் இதுக்கு டூர் கூட்டு போனாங்க ஆனா என்ன பண்ணிடாங்க பசங்க ரெண்டு மூணு பேரு பூந்து ஓடிபுட்னான்க வற இடத்துக்கு அந்த மாரி சம்பவம்லா ஆயிடுச்சு பெரிய சம்பவலா கண்டிப்பா இதெல்லா மறக்க முடியாது அதலா ஓடி போய் அப்புறோ அன்க்கு புல்டே புல்லா தொலவி அந்த பசங்கல புடிட்சி ஒரு நாள் டூரே போன மாரியே இல்ல அதாவது ஒரு இடத்துல உக்கார வச்டாங்க எங்கயுமே சுத்தி காட்ட வே ரெண்டு பேரு ஓடி விட்டானுங்க இல்ல தேடி கொண்டு கூட்டிட்டு வரணு சொல்லிட்டாங்க தொலவ ஆரம்பச்சாங்கங்க எங்கள ஒரடத்துல உக்கார வச்சிடு போயிடாங்க நாங்க டூர் போன மாரியே தெரில கிளஸ் ரூமல உக்காந்த மாரியே உக்காந்துடு இருந்தோ வெளிய போய் ஸ்உம்
ங்க குட்டிங்க
எங்களுக்கு என்ன பண்றது
ம் எங்க ஸ்கூல்லல வந்து ஆ கூட்டிட்டு போயிருக்காங்க அதாவது சின்ன வயசுல ஒரு மூணு டைம் போயிருப்போ மொத் மொத்தமே டூக்கு ம் அல்ல அ அது போக வந்து கிளாஸஸ்ல பாத்தீங்கன்னா இது கூட்டிகிட்டு போவாங்க ம் எங்கவு போஸ்ட் ஆஃபிஸ்க்கு பேங்க்குக்கு இதுக்கெல்லா கூட் கூட்டிட்டு போவாங்க வாரத்துல மாசத்துல ஒரு நாள் அந்த மாரி எல்ல லைனா கை பிடிச்சி போவோ ஸ்கூல்ல இருந்து நியர்பைல இருக்க பேங்க் அந்த மாரி போஸ் சோஃபஸ் போயிரு அதாவுது போயிட்டு அங்க வந்து அங்க இருக்க செலான் அதெல்லா காட்டுவாங்க இதெல்லா செலான் இந்த மாரி இததெல்லா இருக்கு அப்டின் சொல்லி மெயினா கொஞ் எ பேங்க்லனா என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு திங்ஸஸ் இருக்கு அந்த மாரி இதல்லா என்ன பண்ணுவாங்க எது கு‌ வருவாங்க அப்டின் சொல்லி அந்த மாரிலா சொல்லுவாங்க நல்லாருக்கு அதல்லா டிஃப்ரெண்டா ப்ராக் ட்டிக்கெலா போய் பழகுற மாருக்கு ஆ அதே மாரி ஆ இது பேரென்ன போஸ்ட் ஆஃபிஸ் போயிட்டு இங்கதா இதுலதா போஸ்ட் இதெல்லா பண்ணுவா ங்க‌ இவுங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க
ம்
அந்த மாரி அப்றொ அங்க எல்லா எடத்துலந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து இங்க வச்சு செப்ரேட் பண்ணி செப்ரேட்டா குடுப்பாங்க நல்ல அது மாரி இதெல்லா காம்ச்சாங்க
ம்ஹும்
அப்றம் ஹாஸ்பிட்டல்ல சும்மா பக்கத்துல ஒரு கிளினிக் இது மாரி சின்ன ஹாஸ்பிட்டல் மாரி அங்க கூட்டிட் போய் காம்ச்சாங்க
ம்ஹும்
அந்த மார்லா நல்லா இருன்ச்சு டிஃப்ரெண்டா நா அந்த ஏரியால தா ஃபஸ்ட் ஸ்டான்டட் படுச்சு அதுக்கப்றொ பிளஸ் டூ வரைக்கு அந்த ஏரியால வேற ஸ்கூல்ல படிச்சே எனக்கு இன் அப்மே அந்த போஸ்ட் ஆஃபிஸ்லா போம்போது சின்ன வயசுல போனது அதெல்லாந்தா ஞாபகொ வரு எப்பவுமே
ம் ம்
புரியிது புரியிது அதா அந்த ஸ்கூல்னாலே இந்த மாரி அ றையா விதமான டூருக் கூட்டிட்டு போறதா இருக்கட்டு இல்ல எதோ ஒரு எக்ஸிபிஸன் வைப்பாங்க ஸ்கூல்லயே
ஆமா ஆமா சேல்ஸ் டேன் போடுவாங்க என்னா ஏதேதோ திங்ஸு னா நெறையா இருக்கும் ம் அது என்னமோ ஒரு ஃபைவ் ருபீஸ்க்கு போய் ஒரு திங்ஸ் அதாவது இந்த வீட்ல எப்படியோ ஒரு நாப்பது ரூபா ஐம்பது ரூபா தான் கொடுப்பாங்க மொத்தமே அதுல புக் ப வாங்க புக்ஸ் இருப்பாங்க நமக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்கும் அப்புறம் ஒரு சை ஃபுட்டு இருக்கும் நல்லா இருக்கும் அதெல்லாம் டிஃப்ரெண்டா நமக்கு வந்து நம்ம எல்லாம் தனியா ஒரு பரண்ட்ஸ்சோட இது இல்லாம நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் வாங்கிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஷாப்பிங்கு போய்ட்டு வர மாதிரி
உம் உம் உ உ அத அதான் நம்ம அந்த எக்ஸிபிஷன் போட்டு அதே நம்ம ஏதோ ஒரு புதுசா கத்துக்க போறோம் பசங்க எல்லாம் செஞ்சிருப்பாங்க நிறைய செஞ்சு போய் பா்த்தட்டு வறது அவ்ளோ
ஆமா ஆமா ஆமா அவங்க அந்த ஹேண்ட் கிராப் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஒரு சில பேர் எல்லாம் கொண்டு வருவாங்க செரி அப்புறம் சயின்ஸ் எக்ஸிபிஷன் தான் நீங்க சொல்ற மாதிரி ஏதோ செஞ்சு வச்சிருக்கது இதெல்லாம் செமையா இருக்கும்ல்ல
ஆமா ஆமா
ஆஹ் ஆமா எல்லாரும் ஏதாவ ஒண்ணு செஞ்சு வச்சிருப்பாங்க அதுலயும் ஒரு சில பசங்க டிப்ரெண்டா யோசி சேரி
உஹம்
நல்லாயிருக்கும் அதெல்லாம்
ஆமா
உம்
அங்க போய் நெறைய பாத்துட்டு புதுசா கத்துக்கற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நெறைய வச்சிரு பண்ணுங்க அதாவது ஒண்ணுதான் இருக்கும் அதாவது பெருசாலாம் இது இருக்காது இப்ப வண்டியில இருக்க மோட்டரை கழட்டி ஃபேங் பண்ணிருப்பானுங்க ஆமா அத பாத்துட்டு டே பாருடா க்குற எவ்வளவு அறிவுபாராங்க து அப்டின்னு சொல்லுவோ நம் பசங்கள்ள பேசிப்போ
அதிகமாக வந்து நீங்க சொன்ன மாரி மோட்ரு வச்சு ஃபேன் செஞ்சுருப்பாங்க அ அப்புற லிஃப்ட்டு செய்வாங்க அதுக்கப்புறம் அப்புற இந்த இது இருக்குல தெர்மாகோல்ஷீட்ட வந்து பேஸ் வச்சு அதுல வந்து சுத்தி காட்டன் வச்சு வழ்க்கணு த எரிமலை மாரி ஸ் செஞ்சு கொண்டு வருவாங்க அப்புற இந்த பால் சுத் சுத்துல ஏழு இது சோலார் சிஸ்டம் மாரி சுத்தி சுத்தி வரு
அங்க அங்க அங் ம் ம்
அதாவது லைட் எல்இ ஆனா இப்பதா வந்து ரெடிமேடாவே விக்கிறாங்கல்ல